ஹலோ வணக் கம் தோழி
வணக்கம் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க
எப்படி இருக்கீங்க
கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன் பாஸ் சாப்ட போறேன் இனிமேல் தான் சாப்டணும் நீங்க
நான் சாப்பிட்டேங்கமா
உம் என்ன சாப்பிட்டீங்க
நாங்க தக்காளி சாப்பாடு சாப்பிட்டோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே நான் சாம்பாரு சாப்பாடு உஹம் ந அவ்ளதான் எதுவும் செய்யல அப்புறம் பத்தா அதுக்கு எனா அப்பளம் வேனா பொரிச்சுக்கலாம் அப்பதைக்கு
ஓ சேரி சேரிங்க அப்புறம் உங்க சின்ன வயசு இதெல்லாம் எப்படி போச்சு அத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா
கண்டிப்பா அதே எப்படின்னா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அப்பதான் வந்து வீட்டுல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்
ஓ
பா சைடு சடு அம்மா சைடு சரி யார்டயும் அவங் கிட்ட பேச கூடாது இவனுகிட்ட பேசக் கூடாது இப்படி பண்ணக் கூடாது அப்டி பண்ண
ஆஹ அது எல்லாத்து வீட்லயும் தான் அப்படி தாங்க இருக்கும்
கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம்னா எதிர்ப அப்பல்லாம் வந்து எப்படின்னா நீ நீ சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான செ
ஆமா
அதனால நீங்க இப்படா கெளம்புவாங்க கெளம்புவாங்கன்னு எதிர்பாத்துக்கிட்டே இருக்கறது அவெங்க கெளம்புனதும் வேற எ கட்ட ஆரம்பிக்கிறது யாருமே அவங்கெ அவெங்க வீட் வீட்ல இருக்க மாட்டாங்கங்க
ஆ
ஏவ் ஃப்ரெண்ட்ஸ்சைடா சர்க்கிள்ஸு கூட படிச்சு பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அவெங்க அவெங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டங் ட்டாங்க யாராவது ஒருத்தெங்க வீடு புடிச்சுக்கிறதே அன்னைககி ஒரு நாள் இவெங்க வீட் ல கும்மி அடிக்கிறது அடுத்த நாள் இன்னொரு வீட்ல கும்மி அடிக் க்கிறது என்ன பண்ணுவோன்னா புளி முட்டாயல்லா செய்ய ஆ செய்வோ
புளிமிட்டா அது எப்டிங்க ஓ அந் ஓகே ஓகே ஓகே நாங்க எழந்தவடதா செய்வோ அம்மா செய் செஞ்சு குடுப்பாங்க எழந்த வட இந்த மாரி செஞ்சு குடுப்பாங்க
நாங்களா வந்து நண்பர்கள் நண்பர்கள் கூட சேந்து செய்றது இதல்லா புளிய கொண்டு வந்து வச்சுக்கறது சக் கரை கொண்டு வந்து கொட்டி புளி முட்
அ அது ஓவரா சாப்ட்டா நாக்குல ஒட் ஒரு மாரி இதா இருக்கும் ஒரு மாரி எரியுந்தான அது ஒரு மாரி வலிக்கு தானங்க
ஆம்மா ஆனா அப்ப அந்த வயசுல்ல நம்க்கு தெரியாதே நம்ம வந்து எப்டின்னா சாப்டணும்ப்பா
ஆ நல்லா இருக்குப்பா இனிப்பு புளிப்பு உப்பு துவர்ப்பு கா எல்லாமே இருக்கு அதுல
அப்பா
ஆ அதனால நாக்கு புண்ணானாலு இப்ப சாப்ட்டுக்கிட்டே இருப்போ இப்பதா புண்ண ஆகுது அப்டி இப்டிங்குறோ இப்பலா புண்ணாானாலோ பரவாயில்லைன்னு அந்த டேஸ்ட்டுக்காகவே நம்ம சாப்புடுவோ
ம் அது பாருங்க மின்னயாது வீட்ல செஞ்சாங்க இப்ப எல்லாமே கடைல தா சொல்ல போனா கடையே கம்மியாயிருச்சு இப்பெல்லா வர்றது இல் பாத்தீங்களா
அதுலயு நாங்க நைன்டிஸும் இல்ல டு அந்த டூ கே தா இருந்தாலோ அந்த நைன்டிஸ் இது பண்ணது எல்லாமே நாங்க அனுபவிச்சிருக்கோமா எ அந் அந்த முட் மிட்டாயி அந்த வெளையாட்டு ஆனா இப்ப எல்லாமே கடைல தா அப்டீங்குற மாரி இருக்கு இப்ப அந்த மாரி மிட் டல்லா ரொம்ப ரேரா இருக்கு இந்த கலர் ஆ அது ஏதாவது ஒரு கடைல தா கிடைக் இது அந்த மாரி மிட்டாய்லா நீங்க சின்ன வயசு சுல இந்த மாரி வெளாண்டு இருக்கீங்களா அந்த ஈர மணல்லாம் பக்கத்துல ஏதாவது வீடு கட்ட கொண்டாந்து வெச்சாங்கன்னாலோ இல்ல இந்த மணல்ல இப்டி தண்ணி ஊத்தி கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி அத எடுத்து இப்டி தொட்டா அந்த தொட்டி இருக்குல்ல தேங்காய் துருவோல அந்த தொட்டி எடுத்து அந்த மண்ண ஃபுல்லா நெரப் ப்படி அப்பிடியே கமுத்தோனா அது அப்டி நல்லா புஃப்ஃபுன்னு அப்டியே வ அந்த இது அந்த ச்ச அந்த இந்த ஷேப்கே வரும் நாங்க அத வந்து இ ட்லின்மோ
ஆ அதே தாங்க நானும் பண்ணிருக்கேங்க தொட்டாங்குச்சிலதா ஈரமண்ண வந்து அய் அப் வந்து ஆத்துல தானே த மண் கொண்டந்து கொட் டுவாங்க அந்த அதுவே ஈரமாதா இருக்கோ அதனால நாங்க என்ன பண்ணுவோனா அந்த தொட்டாங்குச்சி ஏதாவது வேற சின்ன கப்பா இருந்தாலோ செரி கப்ப கொண்டந் ந்து மண்ணப் ஃபு ஃபுல்லா வெச்சு உள்ள தட்டி கைய வெச்சு தட்டி அப்புறோ அப்பிடியே கமுத்து எடுத்து பார்த்தா கேக்கு
ஆ கேக்கு இட்லி நாங்க வெளயாடம் போது உனக்கு என்ன இட்லி வேணுமா இந்தா இட்லி அதெல்லா சும்மா வெளையாண்டு இருக்கோ மேல ஒரு எல போட்டு
மண்ணுக்கே
ஓ அப்புறோ நீங்க வேற வெளக்கு செஞ்சிருக்கீங்களா ம
ஆ செஞ்சிருக்கேங்க அது எப்டின்னா மணல் ல வந்து தண்ணி எத்து ஊத்துனம்னா அந்த எடம் மட்டும் ஈரமா இருக் குமா அப்டி சைட்ல இருக்கற மண்ணு வரமண்ணல்லா எடுத் த்துட்டு அந்த ஈரமண்ண மட்டும் எடுத் டுத்தா வெளக்கு
நாங்க எப்பிடி செய்வோம்னா மண் ண்ணு எடுத்து அந்த இப்புடி குமிச்சு வச் ச்சி எடையில இப்டி இப்டி இப்டி கைய வச் சி இப்டி பண்ணிக்கிட்டே போனோம்னா அது ஒரு ரவுண்டாகும் அதுல அப்டி தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்ததோம்னா உள்ள இழுத்துகிட்டே இருக்கும் நீங்க சொன்ன மாரி அந்த சைடுல இருக்க அந்த இந்த மண்ணல்லாம் எடுத்து வுட்டு அந்த ஈ ரமண்ண மட்டும் அப்டி எடுப்போம் எடுத்து கையில கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடுவம் அதுக்கப்பறம் ஏதாவது ஒடைஞ்சுடும் அப்பறம் யார் என்து ஒடைச்சிங்க உங்களது நா ஒடைக்கிறே அப்டி அப்டின்னு இப்டின்னு சொல்லி கடைசில நாங்களே எல்லாம் ஒடைச்சிட்டு போயிருவோம் அந்த மாரிலாம் எங்களுக் இருக்கு அதுக்கப்பறம் இந்த குட்டி குட்டி அந்த மரத்துக்கடியில குட்டி குட்டியா வச்சு அந்த வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அ அந்த குச்சி நாலு சைடும் நாலு குச்சி அப்டியே வச்சு புதைச்சு வச்சு அதுக்கு மேல இலை தலை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குச்ச எல்லாம் வச்சு அதுக்கு மேல எலை தலைய எல்லாம் வச்சு அப்படி ஒரு வீடு மாரி இருக்கும் அது நல்லா இருக்கும் வீடு இருக்கும் பக்கத்திலேயே நாங்க கோவில் மாரி ஏதாவது ஏதாவது அதே மாரிதா செஞ்சு வச்சிருப்போம் அது இன்னும் நல்லா இருக்கும்
ம் நாங்க என்ன பண்ணனும்னா நாங்கெல்லாம் கிராம சைடு அப்டின்னா சையடுல வந்து குட்டி குட்டி குட்டி கோயில் இருக்கும் அந்த எல்ல கோயில்னு சொல்லுவாங் அ சின்ன சின்னதா போயிட்டு இருக்கும் குட்டி கோயில் அது மேல சொல்லபோனா சைட்லயே செவ்ராலாம் இருக்காது வெறும் சாமி மட்டும்தா இருக்கும் அதுக்கு வந்து நாங்க வந்து சின்ன பிள்ளைங்கலாம் சேந்துகிட்டு சாமிய குளிக்கவைக்கறதுன்ட்டு தண்ணி பைப்புல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஊத்தி அத கழுவி விட்டுட்டு சைடுல மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா கூட்டி வுட்டுட்டு சாமிக்கு அந்த பட்டைலாம் போட்டு அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் வச் சு
சாமி குளிக்க வைக்குறேங்கிறது சாமிக்கு ட்ரெஸ் இந்த செல தலையிலயே ட்ரஸ்ஸ போட்டுறேங்கிறது அய்யோ அதெல்லா பா ஒரே காமெடியா இருக்
அதுவு இது வந்துச்சு பாருங்க இந்த ஐயா படம் வந்தப்ப செங்கக்கல்ல சாமி கும்பிட்டாங்கல்ல நம்மளு அந்த சாமிய கும்பிடுவோம்ப்பா
அப்புறோ இந்த ஒரு படத்துல இந்த ஆடு வச்சு ஏதோ அப்படி தூரமா இருந்து ஏ அசீனுக்கு கசீனு ஏதோ அந்த மாரிலா இருக்கு இல்லைங்க அது என்னமோ ஒரு படங்க அந்த படம் பேர் மறந்துருச்சுங்க இந்த பருப்பு கொழம்புக்கு கசானிஸ் கசான்னு சொல்லிட்டு அந்த இதுல எல்லா வருல்லைங்க
ம்
அந்த படம் பேர் தெரிலங்க பழைய படம் அந்த மரத்துல கூட இப்போ அந்த இது தீப்பெட்டிய மரத்துக்கு மேல போய் உட்காந்துக்குவாங்க கீழ தீப்பெட்டி இந்த எண்ட்ல இருந்து அந்த இந்த இதுல இருந்து அந்த இதுக்கு ஒரு கயிறு கட்டி ஆ தீப்பெட்டி வச்சு ஹலோ அப்படின் சொல்லிலா பேசிட்ருப்பாங்க அந்த படத்
அட ஆமங்க இப்ப மாடெல்லா வச்சுட்டு
ஆ அசீனுக்கு கசீனுலயோ சம் திங் ஏதோ அந்த மாரிலா சவுண்டா எலே இந்த அசினுக்கு அந்த மாரிலா நாங்க சவுண்டா பேசிட்டு நானு எங்க சித்தப்பா பொண்ணு எல்லா அந்த மாரிலா தூரம் எல்லா பாப்பாங்க எங்களுக்கு அப்ப தெரியல இப்பதா ஒரு மாரி சையா எம்பேரிசிங்கா இருக்கு ஆமாங்க
ஆமா நாங்களு அந்த மாரி பண்ணிருக்கோ எப்டின்னா நாங்க வந்து கொழா இருக் குல்ல பைப்பு கொழா
ஆமா
ஓசு அந்த கொழா வந்து ஒரு தின் வந்து காதுல வச்சுக்கறது ஒரு சைட்ல வந்து நாங்க கத்தறது
இதுல ஆ நம்ம இதுல அப்ப மெதுவா பேஸ் டு காத அடைக்குது அப்ப நா மெது நீ மெதுவா பேசலனா நா கத்துவே இந்த மாரிலா இருக்கு இல்லைங்க
ஆ எக்கோ அடி கிங்க எக்கோ கொசரமே பேசறது
ஐயோ
அப்புறோ நொண்டிங்க நொண் டி பா கறத்த போட் ட்டுக்குட்டு
நீங்க எத்தன கார நொண்டி நீங்க எத்தனக்காரம் போடுவீங்க
நாங்க வந்து ஏழுக்கார நொண்டி போடுவாங்க ம்ல
நாங்க வந்து ரெண்டு மூணு நொண்டி ஆஹ் அஞ்சு காரம் வெளையாடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபோர் இன்னொரு சைடு பக்கத்துலயே இன்னன்னு நாலு நாலுன் எட்டு அந்த மாரி அதெலா எனக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தா தெரியு இந்த அஞ்சு கர நொண்டி அம்மா சொல்லி கொடுத்துருக் க்காங்க அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டு இப்படி அதுல இன்ட்டு மாரி உள்ளயே போட்டு கீழ வந்து ஒரு நாலு அது ஒட்டியே நாலு கட்டம் போட்டு அதுல ஒண்ணு நூறு எர்நூறு இந்த மாரி எழுதி அந்த இப்டி அதுலே இப்டி கல்லி கல்லு போட்டு
ஆம் அந்த கரத்த வந்து புடுச்சுகிட்டா அடுத்து இனிமே அந்த கரத்துக்குல்ல கால் வக்க
ஆ இது எந்த இது முடுச்ட்டா அந்த இதுல இப்டி இன்டூ அந்த மாரி போட்ருவோ அந்த கரத்துக் போகாம வெளையான்ணு அதுக்கப்றோ நாடு பிரித்தல் வெளையாட் டுவோ அதுக்கப்றோ கல்யாண வீடுன் வெளையாடுவோ
அய்யோ
வோ எடைல இப்டி கூட்டல் மாரி கோடு போட்டு அந்த ஓரத்துல இப்டி சின்னதா ஒரு பாக்ஸ் மாரி போட்ருவோ பாக்ஸ் மாரி போட்டு அதுல என்ன பண்ணோனா ஒருத்திங் வந்து பேயின் சொல்லுவாங்க அதுல வந்து பேய் வந் து அந்த ப்ளஸ் கு அந்த ப்ளஸ் குறிலியே தா நடக்கு அந்த நாலு வீட்டுருக் டுலிங்க அந்த நாலு வீடுக்கு இப்டி வந்து ஒவ்வொருத்தரா இப்டி போகணு மூ ஒருத்தர் வந்து மீதி மூணு வீட்டுக்கு போயிட்டு வர்ணு ஏ வீட்ல கல்யாணொ வந்துருங்க ஏ வீட் ட்ல கல்யாணொ வந்துருங்க ஏ வீட்ல கல்யாணொ வந்துருங்கன் சும்மா கையில பத்ரிக்க மாரி எதாவது ஒன்னு வச் சு சும்மா கைய வச்சு குடுப்போ அப்ப போயிட்டு வரும்போது எடையில அந்த பேய் வந்து நம்மள தொட்ரக்கூடாது தொட்டுட்டா அவுட்டு்
உம்
இந்த மாரில்லா வெளயாண்ட்ருக்கோம் அப்ற அந்த ஆவியு மணியு அந்த தாண்டுவாங்கல்ல
ஆம் மா தள்ளி ரெண்டு பேரு ஒக்காந்துக்கிட்டு கால் மேல கால் வச்சுகிட்டு
ரி இல்லெங்க ஒருத்தர் இப்டி
ஆ ஆமாமாமா கொரங்கு தாவுறன் சொல்லுவாங்லெ அந்த மாரி கீழ குமிய வச்சுகிட்டு அப்புடி ஒரு ஆளுவெ தாவுணு
ஆமா அது அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா எந்திரிப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு டைம் எல்லாரு வெளையாட வெளையாட எந்திரிப்பாங்க அந்த மாரி அந்த வெளையான்ரிங் அப் புறோ இந்த ஒரு இது ஒரு கொடம் பூ பூத்து ஒரே பூ பூத்துச்சா அதலா வெளயாண்ருக்கீங்ளா
ம் அதுவு வெளயான்ட்ருக்கே அப்பறம் அந்த உளுந்தங் உளுந்தங்கஞ்சியார்
அது தெரியாதுங்ளே
அது எப்டின்னா நா ஃபுல்லான் ந ஒரு எப்டின்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பக்கொ இருப்போ சுத்திலு ஒக்காந்துப்பா ஒக்காந்துகிட்டு கைய புடிச்சுக்கணு கைய புடிச்சிட்டு உளுந்த உளுந்த கஞ்சு ஆரு அவ உள்ள வெளியின் சொல்ட்டெல்லா வருவோ அந்த மாரி சொல்லிகிட்டு லைனா வந் துட்டு அ ஐயோ சொல்லபோனா மரந்துட்டேங்க ரொம்ப நெ
நறைய விளையாட்டு விளையாண்டுருக்கோ இப்ப எல்லா மறந்துருச்சு ஆ அப் அப்றோ இது கொக்கோலா விளையாண்டுருக்கீங்ளா
ம் அது கண்ணாம்பூச்சி
எஸ்டே ஓபிஸ் ஸ்டாப்புனு ஒரு விளையாட்ருக்குமே அது
ஆ அந்த எஸ் டி ஓ பி ஸ்டாப் அப்டி ஸ்டேடியா நிக்கணு ஆடக்கூடாது வந்து வந்து அதூல்லாம அதுவு வந்து நடுவுல வந்துட்டு பொம்ம மாரி நம்ம ஃபேசு கீஸு அப்டே உத்து பாத்தம்னா அங்க சிரிச்
ஆமா அவிங்களு கொஞ்செதா து வெளையாட்டு காட்றது அந்த மார்ல்லா இருக்கு சேரிங்க ஓகே நம்ம அடு த்த கால்ல பாப்போ
ம் கண்டிப்பா தோழி நன்றி